ஆஹ் எப்படி இருக் இருக்றீங்க
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறே வீட்ல எல்லாரு எப்டி இருக்கறாங்க
எல்லா நல்லா இருக்காங்கது நேத்து நீங்க கால் பண்ணியிருந்தீங்க நா தேட்டர்ல இருந்தே அதா எடுக்க முடியல
ஓ அப்படியா லாஸ்டா இப்ப என்ன ஃப்லிம் பாக் பாக்க போனீங்க
என்னங்க இப்ப ஹிட்டா ஓடிட்டுருக்குது கருப்பு மூவி தா பாக்க போயிருந்தோ செமையா இருக்கு படோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பமே புடிச்சிருக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா தா இருக்கு
ஓ அப்டியா ஏ ஏ பசங்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க சரி ஊருக்கு வந்ததுனால இப்ப வேண்டா கொஞ்சோ பாத்துக்கலா அப்டினு சொல்லிட்டு நானு பேசாம விட்டுட்டே
செரிங்க செரி செரி சூர்யா நடிப்பெல்லா செம்மையா இருக்குங்க ஆனா ஆர் ஜே பாலாஜி நம்ம இது வரைக்கு கொஞ்சோ காமெடியாவே பாத்து பாத்து பழகிட்டம்மா அவன வந்துட்டு வில்லன் பேஸ்க்கு சுத் தமாவே செட் ஆகலீங்க எனக்கு என்னமோ பிடிக்கல அவன வந்துட்டு காமெடியனா பாக்குற க்கு தா பிடிச்சிருக்குது ஆனா அவ எந்து பெருசா யாரையு அடிக்கிற மாரி லா ஃப்ஸ்ட் ஹாப்ல இல்ல அவனுக்கு பதிலா இன்னொருத்தந்தா அடிக்கிறா
ஒரு இது ஓ ஓ அப்படியா படம் பாக்கலாமா எப்டி இருக்குது
படோ வந்துட்டு பாக்கலாங்க ஒன் டைம் மூவி அ வாச்சபிள் ரொம்ப நாளுக்கு அப்புறோ வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நல்ல படோ வந்திருக்கு எனக்கு புடிச்சிருக்குங்க நா ஒரு டைம் பாப்பே அப்புறோ ஓ டி டி ல ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படியே பாக்க வேண்டியதுதா நீங்க வேற எதா படத்துக்கு போனீங்ளா
இப்ப நம் ஊர்ல இருந்து இங்க வந்ததுனால இங்க வந்து எங்கேயு போக முடியல வேற வேற பிளான் இருக்கதுனால வெளியில போக வர அந்த மாதிரி ஒரு இதுல இருந்துட்டு படத்துக்கு போய் உ்காந்த நம்ம பசங்களை வந்து மூணு மணி நேர கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து கஷ்டமா இருக்குது அவங்க என்ஜாய் பண்ணாலு கொச் சின்ன பசங்களா பாத்துக்கலா சொல்லிட்டு
சேரிங்க செரி செரி தப் லா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா டூ பாத்தங்க செம படங்க சூப்பரா இருந்துச்சு கன்னட படோ கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படமு அந்த மாரி தழுவிதா எடுத்திருப்பாங்க ஆனா காந்தாரா அளவுக்கு வந்துட் டு கருப்பு படோ அவ்ளோ டச் ஆகலன்தா சொல்னுங்க நம்ம என்னதா தமிழ் ஃபிலிம்க்கு அடிட் ஆயிருந்தாலுமே சில நல்ல ஃபிலிம்கல வந்துட்டு விட்டு குடுத்து பேச கூடாது அந்த மாதிரி வந்துட்டு அது கன்னடத்துல வந்த படோ தமிழ்ல டப் பண்ணிருந்தாங்க சூப்பரா எடுத்திருந்தாங்க அதுல இருக்க கூடிய கடவுளுக்கு நமக் அவ்ளோ ஒரு டச்சா இருக்கு ஏனா அந்த கடவுள்களோட கடவுளா வாழ்ந்த மாரி அந்த படங்கள் எடுத்திருப்பாங்க அத விட காந்தாரா ஒன் வந்துட்டு இன்னுமே சூப்பரா இருந்துருக்கு அது நா வந்துட்டு இதுல பாக்கல டி வில தா பாத்தே தேட்டருக்கு போய் பாக்கல காந்தாரா ஒன் வந்துட்டு இன்னுமே சூப்பரா இருக்கூங்க அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சாமி நம்பிக்கையே இல்லாத கதாநாயகனுக்கு வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு சாமி வந்து அந்த வில்லனால்லா அழிக்கிற சீன் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கையெடுத்து கும்புட்டுட்டு உக்காந்துட்டுருப்போங்க அந்த மாதிரி இருக்ககு பாக்கறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு அந்த படம் அந்த கிளைமக்ஸ் சீன்ல வந்துட்டு அவ அந்த வேஷ கட்டிட்டு அந்த கதாநாயக ஆடம்போது அப்படியே எனக்கு எ குலதெய்வமே கண்ணு முன்னாடி வந்த மாதிரியாச்சுங்க அ ரீசன் என்னனு பாத்தீங்கன்னா அஹ் கேரளால இருக்குற நாங்க கண்ணூர் கோயிலுக்கு போவே முத்தப்பன் சாமி சொல்லுவாங்க அங்க சிவன் விஷ்ணு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரண்டு கடவுள்கலா இருப்பாங்க கிட்டத்தட்ட காந்தாரா படத்துல வந்துட்டு எப்புடி அவங்க ரெண்டு பேரு வேஷோ கட்டிட்டு ஆடுவாங்களோ சேம் அதே மாதிரியான காஸ்ட்யும்லதா எங்களோட தெய்வமு இருக் க்கு அ கேரளா கண் கர்நாடகா ரெண்டு பக்க பக்க ஆச்சுங்களா ரெண்டுமே வந்துட்டு ஒரு கிராம பகுதியில கும்முட கூடிய ஒரு தெய்வங்கள் அந்த மாதிரி ஒரு கதைய அம்ச்சிருப்பாங்க அதனால எனக்கு அது என்னமோ ரொம்பொமே ஒரு டச்சபிளான ஒரு மூவியா இருந்துச்சு எனக்கு
ஆமா நானுமே காந்தாரா ஒன்னு வந்து பாத்திருந்தே அதுவுமே செம அ என்ன சொல்றது ஒரு த்ரில்லாவு ஒரு அ கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஃபீலிங்கு நம்மளுக்கு அந்த ஒடம்பெல்லா புள்ளரிக்குன் சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்தா இருந்துச்சு அந்த படம் பாக்கம்போது ஏனா அடுத்து என்ன நடக்கு அப்படின்ற ஒரு ஆர்வமா அந்த பாக்குற மாதிரிதா இருந்துச்சு அதுவுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அதுக்கடுத்து இப்ப ரீசென்டா நா பாத்ததுன் பாத்தீங்கன்னா அந்த யூத் அந்த படோ வந்து பாத்தே நம்மளோட இப்ப இருக்குற ஜென்ரேஷன் பசங்க வந்து எப்டி இருக்குறாங்க அவங்க வந்து எத நோக்கி போ போகணு அப்படின்ற மாதிரி ஒரு படோ வந்து எடுத்திருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆஹ் இளைஞர்கள்லா அத பாத்து கொஞ்சொ அவங்களோட கோல் என்னவோ அத நோக்கி போனாங்கன்னா கொஞ்சொ நல்லா இருக்கு நெனைக்குறே
உம் கரெக்ட் தாங்க நல்லாதா எடுத்திருந்தாங்க படோ எனக்கு என்னனா இது மாரி படங்களெல்லா பாத்து பசங்க கெட்டு போயிருவாங்களோனு ஒரு பக்கொ பயமா இருக்குங்க சிவகார்த்தியன் கூடதா ஒரு படத்துல நடிச் ச்சிருந்தாப்பிடி அது கூட அந்த படத்து பேர் எனக்கு மறந்து போச்சு அவ கூட ஒரு இங் இன்ஜீனியர் ஸ்டூடண்ட்டா அவங்க அப்பா சேத்து உடுவாங்க டான்னு நெனைக்கிற அந்த படத்து பேரு கூட அந்த படோ கூட பாக்கறதுக்கு ஒரு இல்லைங்களா
ஆமா ஆமா டான் தா
ம் அந்த படோ வந்துட்டு கொஞ்சோ நீட்டா டீசண்டா இருந்த மாரி இருந்துது எனக்கு இந்த யூத் படோ சுத் சுத்தமாவே பிடிக்கலிங்க எப் ஏ பையன் வந்துட்டு அத டவுன்லோட் பண்ணி பாத்துட்ருக்கும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சோ கஷ்டமா இருக்குது
ஆமா அதுல அதாவது பிடிச்சிருந்தது மீன்ஸ் என்னன்னா எனக்கு அதுல இருந்த ஒரு இது அதாவது ப இப்ப பசங்க இப்ப இருக்குறாங்க அப்டின்னா வேற எதுலயு அவுங்களோட கான்சன்ட்ரேஷன் போகாம ஒரு கோல் இருந்துச்சுனா அந்த கோல் ஏதோ அத நோக்கி போகணு அப்டின்றதா அவு அவுங்க மெயின் கான்சப்ட்டா வச்சி படிக்கணு அப்டின்றதுதா எனக்கு பிடிச்சிருந்துதே தவர மத்தபடி நா படத்துல வந்து உள்நோக்கோ இதெல்லா பாக்கல ஓகே ஓரளவுக்கு இது நல்லா இருக்கு தோணுச்சு
ம் செரி செரிங்க அதுக்கு முன்னடி வேற எந்த படம் பாக்கலிங்களா இந்த சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச படோ அந்த மாரி ஏதாவது இருக்கும்ல
சின்ன வயசுல அப்ப வந்து நம்ம புரியாம நம்ம ஒரு என்ன சொல்றது அதுல வந்து ஒரு ஆர்வமா நம்மளுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க படோ எ எதுவா இருந்தாலுமே ஒரு லைக் பண்ணி பாக்குற மாரி ஒரு இதுதான் இருந்துச்சு ஏன்னா இப்ப நம்ம இருக்கும் போது அத புரிஞ்சி அது இது இது ஓகே அப்டின்ற மாதிரி பாக்குறோ இல்லையா அப்ப வந்து நம்மளுக்கு இப்ப விஜய் பிடிக்கும் அப்டின் சொன்னா அவங்களோட படமா பாக்கறது அஜித் பிடிக்கும் அப்டின் சொன்னா அவங்களோட படமா பாக்கறது அவங்க என்ன பண்ணிருந்தாலுமே எனக்கு அது பிடிக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்டின்ற மாதிரி ஒரு இதுலதா சின்ன வயசுல பாத்துருப்போ ஒங்களுக்கு அந்த மாதிரி எதாச் சு ஆ நீங்க பாத்துருக்கிறீங்களா
நான் எனக்கு ரொம்ப புடிச்ச படோன்னா என்ன சொல்றதுங்க சின்ன வயசுல நீங்க சொன்ன மாரிதா ரொம்ப புடிச்ச படோ ஆனா ஒரு டைம் வந்துட்டு இந்த ஸ்கூல் காலேஜி சாரி ஸ்கூலுங்கிற பாரு காலேஜ கட்டடிச்சுட்டு போய் பாத்த படோலா இருக்குங்க அந்த படோலா வந்துட்டு இப்பவுமே வந்து ட்டு அந்த படத்த பாக்கும்போது நம்ம ஒரு டைம் வந்து இப்டித்தான சுத்திட்ருந்தோம் அப்டிங்கிற மாரிலா இத பாத்துட்டு தான இருந்தோம் அப்டிங்கிற மாரிலா இருக்கும் இந்த சிறுத்தை படோ இருக்கு இல்லைங்களா அந்த படோலா வரம்போது வந்து பாத்தீங்கன்னா ஆ ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு போய் பாத்துருக்கோ கோம் அதே மாரி இந்த தனுஷ் நடிச்ச ஒரு படோ ஒன்னுக் கூட வரும் தனுஷு தமன்னா நடிச்ச படோ பேர வேற மறந்துட்டே அந்த படத்தயு வந்து பாக்கம்போதல்லா பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாருக்கும் அந்த ஒரு பாட்டு போட்டாலோ எதாவது ஒன்னு பாத்தாலோ நம்மளாம் இந்த ஃப்ரண்ட்ஸ் கூட போய் உக்காந்து இந்த தேட்டர்ல பாத்தோம்ல அப்டிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் குடுக்கற மாதிரி ஒரு படமா இருக்கும் நெஜமாலுமே சின்ன வயசுல நம்ம வந்துட்டு அந்தோட மெமரிஸே வேற ஒரு டிஃப்ரெண்டுங்க அந்த சில படங்கள் பாத்தாலோ பாட்ட கேட்டாலோ நம்ம அப்டியே ஒரு சின்ன வயசு லைஃப் க்கு நம்ம போயிடுவோ அந்த மாரி நல்லாருக்கும் இல்லைங்களா
ஆமா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து அறியாத வயசு நம்ம எதுவா இருந்தாலு அந்த எ என்ஜாய் பண்ணி பாக்குறதுதா நம்ம மைண்ட்ல இருக்குமே தவர அந்த படத்துல வந்து நம்ம இது இது பாத்தோ இந்த கான ம் அதுல உள்ள கருத்தெல்லா நம்மளுக்கு தெரியாது நம்ம இந்த படத்துக்கு போனோ ஜாலியா ஸ்கூல கட்டடிக்கிறது காலேஜ கட்டடிக்கிறது அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ண ஒரு மொமண்ட்டா தான் அது இருக்குமே தவர இப்ப இருக்குற சுச்சிவேஷன்ல பாக்கற மாரி நம்ம அத பாத்துருக்க மாட்டோ ஏன்னா இப்ப நம்ம அந்த ஏ க நாலான் எனக்கு என்னன்னா காலேஜ நீங்க கட்டடிச்சிட் போனேனு சொல்லம்போது எனக்கு அப்டி பயமா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பயமான ஒரு சுச்சிவேஷன்ல வந்து காலேஜினா காலேஜிக்கு போகணு வரணு வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்டின்ற ஒரு பயத்துலே எனக்கும் ஆனா ஆச இருந்துச்சு காலேஜ கட்டடிச்சுட்டு படத்துக்கு போணு வைக்கணு அப்டினு சொல்லிட்டு ஆனா அந்த ஒரு பயத்துனாலயே நம் நம்ம வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டமோ அப்டின்னு சொல்லிட்டு காலேஜு முடிச்சதுக்குக்கப்பறோ நா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆனா நீங்க அந்த அந்த லைஃப்புலா என்ஜாய் பண்ணீங்கன் சொல்றப்ப வந்து எனக்கு ரெம்ப என்ன சொல்றது நம்மலா அத மிஸ் பண்ணிட்டமே அப்டின்ற ஒரு ஃபீலிங்கா இருக்கு
ஆமாங்க நீங்க சொன்ன மாரி எல்லா பயந்து பயந்து போய் பாத்ததுதான் ஆனாலும் அந்த வயசுல ஒரு சின்ன சின்ன தப்பல்லா பண்ணாம இனி வயசானதுக்கப்றோ தப்பு பண்ணா அது ஒரு த்ரில்லா இருக்காதில்லைங்களா வயசானதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றவங்கள திருத்துற வயசுதா வயசானவங்களோடது ஏஜு சோ நம்ம அந்த எடத்துக்கு வந்து மெச்சூர்டாயி போய்ட்ணு சின்ன வயசுங்கிறது வந்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன திருட்டுகள் தப்பு இதெல்லாமே இருக்கும் அது ஒரு ஜாலியா வந்துட்டு ஃபன் பண்ற மாரி இருந்துக்குணு அப்றோ இன்னொரு படோ என்னோட லைஃப்ல வந்துட்டு மறக்கவே முடியாதுங்க என்ன படோன்னு பாத்தீங்கன்னா காதலன் காதலன் இல்ல காதல்ன்னு ஒரு படோ ஆ சந்தியா பரத்தெல்லா நடிச்சு கூட ஒரு படோ இருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா நானுமே பாத்துருக்குறே அத அவன் அது வந்து எனக்கு குமே ரெம்ப பிடிக்கு அது மாதிரி இந்த ஜே ஜே அதுவுமே ரெம்ப அப்ப உள்ள சுச்சிவேஷன்ல அது ரெம்ப ஃபேமஸா இருந்துச்சு
ஆமாங்க ஆமா அந்த காதல் படோ வந்தப்போ எங்க அப்பா அந்த படத்துக்கு எங்க வீட்ல டிவில போட்டாக்கூட எங்கள பாக்க விட்லைங்க எல்லாரு வீட்ல வந்துட்டு தேட்டர்ல போய் படோ பாத்துட்டு படோ சூப்பரா இருக்குது ஐயோ கதாநாயகன்லா பாவோம் அப்டிங்கிற மாதிரில்லா சொல்லிட் ட்ருந்தாக சரி அப்பாட்ட சொல்லி அச்சா எங்களியும் கூட்டிட்டு போங்க நாங்களு போய் படத்த பாக்கணுன் கேக்குறோ எங்க அப்பா எங்கள கூட்டிட்டே போமாட்டேங்கிறாரு அப்றோம் செரி டீவில போடலான்னு ஒரு நாள் உக்காந்து டீவில பாத்துட்ருக்கறோ எங்க அப்பா இந்த படம் எல்லா பாத்தீங்கன்னா டிவி எடுத்து ஒடச்சு போடுவ பாத்து கோ அப்டின்னாங்க ஆனா சீரியஸா சொல்றங்க நா டென்த்து படிக்கும்போது வந்த படோ ஏ கல்யாணத்துக்கு அப்பறம் தாங்க அந்த படத்தையே நா முழுசா பாக்குற இத சொன்னா யாருமே என் லைஃப்ல நம்பவே மாட்டாங்க சேம் இதே மாதிரி ஒரு
அப்ப உள்ள சுச்சிவேஷன்ல இல்ல அப்ப உள்ள சுச்சிவேஷன்ல வந்து அது ரெம்பவே கண்டிஷன் பண்ணாங்களே வீட்ல எது எது பாக்கணு எது எது பாக்கக்கூடாது எது எது பண்ணணு பண்ணக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லா நம்மளுக்கு இருந்துச்சுல்ல அத வந்து மீற முடியாது தான
ஆமாங்க கண்டிப்பாங்க ஐயோ டைம் வேற ஆயி போச்சுங்க பசங்களுக்கு போய் தோச எதாவது ஊத்தி வெக்கணு நானு நா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கூப்புட்ற
ஓகேங்க ஓகே கண்டிப்பா பாய் ஆ